ஓ சிஸ்டர் இருக்கீங்ளா
ஆ ஆமா
ஓகே சிஸ்டர் நமக்கு இப்போ வந்துட்டு பண்டிகையை பத்தி பேசிணோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆ பழக்க வழக்க தினசரி பழக்க வழக்கங்கள் பத்தி சொல்லிருக்காங்க சோ அத பத்தி பேசலா அப்படி இல்லனா நீங்க பயணம் பத்தி கூட பேசலா சிஸ்டர்
ஓகே எதுனாலு சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன
நீங்க சொல்லுங்க சிஸ்டர் நா டாபிக் சொன்ன நீங்க எதாவது ஈஸி யா கன்வர்சேஷன் பண்ற மாரி சொல்லுங்க
பழக்க வழக்கங்கள்ல்லா நம்மளோட பழக்குகள பத்தி பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறோ
ஓகே சரி அப்ப பேசலா சிஸ்டர் இதுல வந்து மொத்தோ மு ப்பதுகால் பேசணு அப்டின்னு போட்டிருந் ச்சு குறைந்சபட்சோ அஞ்சு கால் போல டாஸ்க்ல அ முப்பது கால் வரைக்கு நம்ம பேசி க்லா ஒரு கால் வந்து பத்து நிமிஷோ ஆ இன்னொன்னு என்னனு பாத்தீங்கன்னா ப்ச் அந்த முப்பது கால்ல நீங்க ஒரு அஞ்சு நபர் கிட்டயாவது டிஃப்ரெண்ட்டா பேசிருக்கணு வேற ஒரு நபர்கள்ல அஞ்சு நபர்களயாவது பேசிருக்கணுனு போட்டிருக்கு சோ நீங்க ஒரு ஆ முப்பது நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க
முப்பது மினிட் சொல்றீங்ளா
முப்பதுக்கால் சிஸ் டர் சாரி முப்பது நிமிஷோல்ல ஓகே ஓகே ஓகே சோ முப்பது கால் பேசிக்கலாமா ஆனா நீங்க வந்து அந்த முப் முப்பது கால் பேசும்போது அஞ்சு நபர்கள் கிட்டயாவது நீங்க பேசிருக்கணு வேற வேற நபர்கள் கிட்ட
ஒரே ஆள்ட்ட அஞ்சு பேச கூடாதா
பேசலா சிஸ்டர் அது பேசலா ப்ச் அட்லீஸ்ட் அஞ்சு நபர்கள்கிட்டயாவது நீங்க காரியால பேசி இருக்கணு நாங்க ஒரே நபர் ஒரே நபர் கிட்ட பேசக்கூடாது நீங்க ஆமா ஒரு குறைஞ்சபட்சோ ஒரு அஞ்சு பேர் கிட்டயாவது பேசிருக்கணு வேற வேற அப்டினாங்க நீங்க எவ்ளோ வேணா பேசலா மேடம் இப்ப நீங்க ஒரு அஞ்சு கால் கூட என் கிட்ட பேசலாம் ப்ராப்ளம் இல்ல
பிரச்சன இல்ல நம்ம பேசலாம் அஞ்சு கால் பேசலாம் பசங்க டிவி பாத்துட்டுதான் இருக்காங்க பெரிய பசங்க தான் ம்
டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தினசரி பழக்கு வழக்கு
ஆ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்னோட தினசரி பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னா முதல காலையில பைவ் தேர்ட்டிக்கு எந்திப்பே எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் காளைக்கு கடனுங்களுள்ள ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அ எங்க எங்க விட்ல ஒர்ப் பெட்டு வளர்க்கறோம் சரிங்களா அந்த பெட்டு வளர்க்கற வெளியில கார் பார்க்கிங் ஃபுல்லா வாஷ் பண்ணி விடுவோம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கோலங்கல்லாம் விட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டர் போட்டு குடிச்சிட்டு ஒரு ஃபார்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போவே சரிங்களா ம் வாக் வாக்கிங் போய்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காருவேன் மறுபடியும் வீட்ல வந்து என்ன பண்ணுவன்னா சின்ன சின்ன ஒர்க் அவுட் அ இப்போ எல்லாம் ஒபிசிட்டி எல்லாலா எல்லாரும் காக அதனால சின்ன சின்ன ஒர்க் வொர்க் அவுட் வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணுவே அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட் ட்டு சாமி கும்புட்டுட் விட்டு என்னுடைய காலை மார்னிங்கில ப்ரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு பண்ணணு ஹஸ்பண்ட்க்கு பண்ணணு அந்த ரொட்டிட் வேலைய நா ஸ்டார்ட் பண்ணிருவே சரிங்களா இது நா சொல்லிட்டே இதுக்கப் நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறோ நா மத்தியத்துக்குள்ள சொல்றே
ஓகே சீர நாளைக்கு காலையில என்ன பண்ணுவீங்கன்னா பாத்தீங்கன்னா காலையில எழுந்த பிறகு அ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அ எங்க தோட்டத்துக்கு போவோம் சிஸ்டர் பக்கத்துலே பின்னாடி மாமரோல்லா இருக்கூ ச மாமரம் பூச்செடில்லா இருக்கும் அத பாத்தனா அன்னக்கி நாள் வ இது நல்லா இருக்குற மாதுரி ஒரு ஃபீலு சோ அப்டி இருக்கு எனக்கு அது நா பாப்பே அதுக்கப்புறோ நா ஃப்ரெஷ் அப் லா ஆயிட்டு அதுக்கப்புறோ அ பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறோ சாப்புடுவே சாப்டுட்டு அதுக்கப்புறோ என்னோட வர்க் என்னவோ அது அபிஷியலா என்னோட வர்க் என்னறதெல்லா அ அது ஸ்டார்ட் பண்ணுவே சிஸ்டர் சோ இதுதா எனக்கு கால்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு விஷயோன்னா கால்ல எழுந்த ஒன்னே சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அ கை அ உள்ளங்கைய பாக்கணு அப்டின் சொல்வாங்க
ஏ சொல்லுவாங்க சொல்லுவாங்க எங்க வீட்ல எங்க அண்ணா அப்புடி பாப்பா எந்தி சொன்னா அவன்னோட உள்ளங்கை பாப்பா
அது வந்து பாக்கலா சிஸ்டர் அது வந்து எல்லா மதங்கள்லயுமே சொல்லிருக்காங்க சாரி அத பத்தி பேச கூடாதுனாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
அ என்னன்னா கைய வந்துட்டு தேய்ச்சி நல்லா தேச்சு உள்ளங்கைய பாத்துட்டு அதுக்கப்புறோ அந்த கண்ண வந்து கண்ணு மேல வப்பாங்க
ஓ ஓகே ஓகே அது என்ன என்ன பொறுத்த வரைக் என்ன ரீசன் சொல்னோன்னா கொஞ்சோ வார்ம்மா இருக்கதுக்காக அப்டி வைக்காங்க எடுத்த ஒன்னே முழிக்க முடியாதுல்ல ஒரு அறிவியல் ரீதியா சொன்னன்னா கை சூடு பண்ணோனா ஒரு வா மா வரூ அதுக்கப்புற கண்ணுல ஒத்தன குடுக்குறோ அதுதா என்னோட அறிவியல் ரீதியான ரீசல்
இல்ல சிஸ்டர் இது உண்மையாலுமே சயின்டிபிக் யா உண்ம இது விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா இது கரெக்ட்டு ஏன்னா நம்ம கண்ணு ஏ விழிச்ச ஒடனே பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் க சரியா விழிக்க முடியாது அப் அப்போ நீங்க அது வந் சின்ன லைட்டா ஒரு வெப்பத்த குடுக்குறப்ப நல்லாருக்கு கண்ணு
நானும் சொல்றே அந்த பண்ண போம்போது அந்த ஹீட்டை ஒருத்தரு வந்து கொஞ்சம் கண்ணு நல்லாருக்கோம் கொஞ்சம் முழிக்க போம்போது கொஞ்சம் நல்லாருக்கோம் அப்படின்னு நான் சொல்றே
அதேதான் சிஸ்டர் கண்டிப்பா அடுத்தது ஆ சொல்லுங்க சிஸ்டர் நீங்க மதியத்தை பத்தி பேசல்
மதியம் ஆஸ்யூஷுவல் டைம் லன்சு பசங்க என்ன கேக்குறாங்களோ ஏன்னா இப்ப சம்மர் ஹாலி இருக்காங்கல்ல அதனால அவங்க என்ன கேட்க முன்னாடி ஸ்கூல் போம் போது நம்ம பண்றமோ அதை சாப்ட்டுட்டு போவாங்க ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது லீவ்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அத தா நம்ம சமைக்கணும் சரிங்களா அதனால அவங்களுக்கு பிடிச்ச பிரான் பிரியாணியும் அத என்ன சொல்லுவோ அ ரவுண்ட அது மீன் கனவா கனவாவா ம் கனவா ஃப்ரையு பண்ணி கொடுத்த என்ஜாய் பண்ணி சாப்ட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறோ என்னுடைய ச்சு நா ஒர்க் இ இன்னையுள்ள ஒர்க் என்னா எங்கடளுடைய பசங்கஸ்கல்சுக்கு ஆக்டிவிட்டிஸ் நெறைய குடுத்திருந்தாங்க அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்னோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சோ ரீடிங் கொஞ்சோ ரீடிங் குடுத்த ரீடிங் கம்ளீட் பண்ணதுக்கு அப் அப்புறோ கொஞ்சோ வெளில ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோ என்னுடைய மதிய அ ஆஃப்டர்நூன் இது
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் அ எனக்கு மதியம் பாத்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஒரு ஒன் தேர்ட்டி பிரேக் அந்த டைம்ல சாப்பிடுவோ சிஸ்டர் ஃபிரெண்ட்ஸ் எல்லா உட்கார்ந்து சாப்பிடுவோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறோ கொஞ்சோ பேசுவோ ஆபீஸ்ல என்ன நடக்குது உனக்கு என்ன நேத்து நடந்துச்சு வீட்ல அப்டின் அது மாரி பேசுவோ ஒரு சில பேர் எங்க சீனியர் அக்காலா இருக்காங்க சிஸ்டர் அவங்கள்ளா பாத்திங்கன்னா சொந்த கத சோக கதல்லா பேசுவாங்க எங்ககிட்ட நல்லா இருக்கு ம் அது வந்து ஒரு டைம் பாஸ் அப்டி எப்டி சொல்றது இது நடந்துச்சுன்ற மாரி ஒரு ஃப்லோல பேசுவாங்க பாருங்களே நேரம் போறதே தெரியாது லஞ்சு ப்ரேக் அந்த மாரில்லா இருக்கு
கண்டிப்பா ஏன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கு பசங்க வெளில போயிடுறீங்க அ கொஞ்சோ வெளில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ பார்குறீங்க லேடிஸ் அப்டி கெடையாது வீட்ல சமைக்கணு கெழந்தைகள பாக்கணு ஆஃபீஸ்க்கு வரனு அவங்களோட மனசு விட்டு பேசுற டைமிங்கே ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அ சாப்பிட போகும்போது அத ஷேர் பண்ணிக்கிடுவாங்க
கண்டிப்பா சிஸ்டர் அவங்க வந்து சொல்லுவாங்க அது வந்துட்டு இப்ப நானே பாருங்க நா ஜாயின் ஒர்க்ல ஜாயின் பண்ண அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்லியே பக்கத்துல பேசினாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே சொந்த கத சோக கத யாரு என்னன்ல்லாம் பாக்கல செரி நம்ம எப்டி சொல்றது ஒரு தம்பி மாதிரி நெனசுட்டு எல்லாத்தையு பேச ஆரம்பிச்சாங்களா சோ அப்ப நல்லா இருந்துச்சு அதுவு வந்து ஒரு ஃபேமிலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஸ்கூல் தா நம்ம மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றது அதிகமா ஸ்கூல்ல அப்புறோ காலேஜ்னா காலேஜ்ல அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற எடத் ஒர்க் பண்ற எடம் தா அதிகமான நேரம் செலவழிக்கிறோ சோ அது மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பா
உம்
இப்பெல்லா அப்பிடிதா இப்ப நைட்டு அவங்களுக்கு தேவையான டின்னர் பண்ணி குடுத்தாச்சு இடியாப்ப போ அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க வேலைய பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்தாச்சு
ஈவினிங் டைம்ல சார் நீங்க அ அதாவ்து பசங்க கூடையோ இல்லனா வெளில இந்த கோவிலுக்கு போறது அதுக்கப்புறோ இந்த பானி பூரி சாப்ட்றது அந்தமாரி ஸக் ஐடம் வெளில போற அதுமாரிலா சாப்ட்டு இருக்கிங்களா
சாய்காலம் வெளில போறதுனு சொல் சொன்னனா நா வாக்கிங் மட்டு தா போவ அந்த டைம்ல வந்து பசங்கள கூட்டிட்டு போவ அவங்க வந்து பிளே பிளே இதுல வெளடுவாங்க நா வாக்கிங் மட்டு தா போவ மத்த மத்தபடி இந்த வெளில வாங்கி சாப்ட்டுறது கடைக்கு போய் சாப்ட்றது அந்த போவோ ஹோட்டல் போவோ ஹோட்டல் கூட்டிட்டு போவாங் க வாரத்தி நெனச்சா போய்ற்லா நெனச்சா எங்க ஹஸ்பண்ட் கூட்டுப் போய்ருவாங்க ஆனா இந்த வெளில போய் பானிபூரி சாப்புர்றது அதல்லா இல்ல எங்களோடயே ஷாப்லே எல்லாமே இருக்கு வீட்டுக் கொண்டுட்டு வர சொல்லி தாங்ளே சாப் ட்ருவோ
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் எனக்கு நா காலேஜ் படிக்கிற ப்ப கொஞ்சொ தூரொ தள்ளி பாத்தீங்னா ஒரு பெரிய பார்க்கு இருக்கு அங்க ஈவ்னிங் அ காலேஜ்லா முடிஷ்ட்டு நாங்க அங்க போய் டைம் ஸ்பென் பண்ணுவோ உக்காருவோ உக்காந்து பேசறது அங் கொஞ்சொ அங்க குழந்தைங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வெளயாடுவாங்க அங்க வந்துட்டு இந்த ஃபீஸ்லா கட்டி குழந்தைங்களுக்கு ஆ நீச்சல் சொல்லி தர்றது ஆ அதுக்கப்றொ சிலம்பாட்டம் இத மாதிரில்லா வந்துட்டு சொல்லி தர்றது வந்து அங்க நடக்கு சிஸ்டர் சோல்லா வேடிக்கை பாக்குறதுதா எங்களுக் ஈவ்னிங் டைம்ல
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா இவ்ங்க ஏம்ப் என்னுடைய பைய சைக்கிளிங் பண்ணுவா பின்ன ஃபுட்பால் வ்ளாடுவா அவனுக்கான டைமிங் நா வந்து ஒரு தேட் ஆஃபன் தே ஆ ஈவ்னிங் வந்து ஆஃப்னவர்தா என்னால முடியு எனக் ரொம்ப டயடா இருக் கு போலாமாமா அப்டிங்ற ஐயோ இன்னு ஒன் அவர் இன்னு ஒன் அவர் வ்ளாட போற அப்டிம்பா என்ன சொன்ன என்னால நடக்க முடியாதுடா ஆ நம்ம கெளம்புலா எனக்கு ரொம்ப டயடா இருக்கு அப்டின் சொன்னா இல்ல இல்ல இன்னு ஒன்னவ நீங்க ஸ் லோ வாக் பண்ணுங்க அப்டிம்பா
ம் ப பரவால்ல சிஸ்டர் நம்ம வந்துட்டு அவருக்கு இப்ப வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவ்து ஒன்னு கத்துக்குணு நம்ம லைஃப்ல அப்டின்ற போது இதெல்லா பெரிய விஷியொ சிஸ்டர் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றதுலா
கண்டிப்பா நா நா ஃபஸ் ட்டு வந்து அவ ஸ்கூல்ல சேக்கம் போம்போது நாங்க அட்மிஷன் போட மோபோத் து நாங்க கேக்கோ அங்க எப்டினா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதுமே கடையாது போட்ஸுக்கு இம்பார்டன் கடையாது கூல்ல சேக்கல ஏன்னா பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியொ அதே அளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்யும் முக்கியொ படிப்ப மட்டு திணிக்கிற ஸ்கூல்ல வந்து சேக் க்க கூடாது அப்டின் நா முடிவு பண்ண ஏனா அந்த ப்ளை ரொம்ப டிப்ரஷன் ஆயிருவாங்க படிப்பு படிப்பு படிப்புனு அவ் வெளையாண்டாதா அதோட ஞாபக சக்தி அதெல்லாங்கொஞ்ச கொஞ்ச ஃப்ரீ ரிலாக்ஸ்டா இருப்பாங்க அப்டின்னு என்னுடைய கருத்து
கண்டிப்பா சிஸ்டர் ஏனா வெளையாடும்போது நம்ம எல்லாத்தையு மறந்துருவோ அ இப்போ நம்ம இப்ப கால அப்பா திட்னாருனு வச்சுக்கோங்களே ஆனா நீங்க ஸ்கூல்ல போயிட்டு வெளையாடும் போது அதெல்லா மறந்துருவீங்க நா அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கே சிஸ்டர் எனைல்லா திட்ரு போது அதே மாரி ஸ்கூல்ல டீச்சர் திட்னா கோட அ ஈவினிங் டைம்ல நமக்கு விளையாடம் போது அதெல்லா மறந்துருவோ அ போ
கண்டிப்பா கண்டிப்பா நானே பாத்துருக்கே நானு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது நா பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ண அப்ப என்ன சொல்வாங்கனா திட்டுவே ஹோம்ஒர்க்லா பண்ணிட்டு தா போனு போனு அப்டிம்ப ஆனா மனசு கேக்காம பி டி அவர்ல விட்ருவ அவுங்க அப்டி என்ஜாய் பண்ணி விளாடுவாக பசங்கனாலே அப்டி தான
கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா சிஸ்டர்
சரிங்க ப்ரோ உங்ளோட பேசுனது பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஆ சரிங்கங்க